நல்ல எப்டி இருக்கீங்க
என்ன பண்ணிட்டு இருக்கீங்க
நாங்களா சும்மாதா இரு
உ அதாவது போன வாட்டி ஒரு டாபிக் பேசுனோல்ல அந்தக்கா இல்லேனு சொல்லிட்டு என்னெல்லா கிழிப்பாங்க இப்ப நா அதே நா வந்து மூனு வருஷோ கழுச்சுதா எனக்கு மொத பேபி கெடச்சது மொதக்கொழந்த கடைசி ஆ இண்டாவது வந்து ஒன்பது மாசத்லே அடுத்த வ தரு வசி இப்ப என்ன தெரியுமா பேசுனாங்க கொழந்தைக்கு ஒம்பது மாசந்தானா ஆச்சு இப்ப உடனே கெடைச்சுட்டாலு அப்டி பேசுவாங்க
அதெல்லா அப்டிதா நீங்க அதெல்லா கண்டுக்கவே கண்டுக்காதீங்க யாரு யார நம்பியு நம்ம இருக்க போறது கெடயாது அதுதா நீங்க அவுங்க பேசுறதெல்லா கண்டு இந்த காதுல வாங்கி இந்த காதுல விட்ருங்க என்ன பொறுத்த வரைக்கு நா அதுதா சொல்லுவே ஏன்னா இப்ப அவுங்க ஒன்னு நமக்கு ஒன்னு பண்ண போறது கெடயாது நம்ம வந்து அத நெனச்சீட்டு பீல் பண்ணனு அவசியமும் கெடயாது அவுங்க யாரு மொதல்ல நமக்கு
அ மொதல் வார்த்தை வந்து மூனு வருஷோ இல்லைன்னு சொல்லிட்டு என்னெல்லா பேசுனாங்க
அதுதா
இப்ப என்ன பேசுனாங்க அதுக்காண்டி இப்பவு பேசுவாங்க இப்போ ஒடனே ஒடனேயா அப்டினு
அ உடனே உடனேனா அது அவங்க அது அவங்கவுங்க ஒடம்பு நம்ம ஒண்ணுமே பண்ண முடியா துல்ல ஆ அ அது வந்து அவங்க சொல்றதுக்கான ரைட்சே அவங்களுக்கு கெடையாது என்ன பொறுத்த
அது மாரி கடவுள் தந்தீரமா கை கொடுத் வாங்கதா செய்ணு
ஆமா வேலநம்ம வந்து இனி பன்னவே முடியாது
ஆமா அது அவங்களுக்கு புரிய மாட் எல்லாருக்கு
அதுதா இல்ல அந்த மூணு வருஷோ நீங்க எவ்ளோ கஷ் பட்டிருப்பீங்க எவ்ளோ விஷயோ உங்கள வந்து திட்டிருப்பாங்க எவ்ளோ விஷயோ சொல்லிருப்பாங்க
முகத்துக்கு நேராவே சொல்லிருக்காங்க
ஆ அப்ப அதெல்லா வந்து எவ்வள கஷ்டோ அப்போ அத வந்து அப்போ ஆ உங்களுக்குதா அந்த கஷ்டோ புரியவு செய்யு அவங்களுக்கு என்ன புரியு
ஆமாம் நம்மளுக்குதா எல்லாமே தெரியு நம்ம யார்னா நம்மளதா போட் நம்மள அதுவு பெண்கள மட்டுமே குறி வச்சு குத்துவாங்க
அதுதா
இவளுக்குதா ஏதோ இருக்கு இவளுக்குதா ஏதோ இருக்குது
அதுதா இதுதா தப்புன்றே ஏ இது வந்து அது அவங்க நா என்ன பொறுத்த வரைக்குமே நா என்ன சொல்லுவேனா அவங்களுக்கு கல்யானோ பண்ணி வச்சுட்டீங்களா அதுக்கு மேல அவங்களோட வாழ்க்க அவங்க கொழந்த பெத்துக்கறாங்க பெத்துக்காம போறாங்க இல்ல வந்து தா அவங்களுக்கு ப்ராப்ளம் இருக்கு ப்ராப்ளம் இல்லாம போது அது உனக்கு தேவையில்லாத வேல நீங்க அதுல ஈடே படக் தேவல்ல இல்லையா அதுதான உண்ம ஏன்னா அவ கொழந்தைய கொழந்த வைக்கிறா ஏ ஊ ப்ராசஸ் மாரி குழந் அ கல்யாண ஆகியிடுச்சு ஆ சேரி நெக்ஸ்டு கொழந்த கொழந்தைய ஆயிருச்சா ஒரு மூணு வருஷத்துல இன்னொரு கொழந்த அது முடிஞ்ச வரைக்குமே அது முடியற வரைக்குமே நம்மள தொண தொண தொண தொணனுவாங்க நீங்க சொல்ட்டு போங்க அதுவும் அத அவங்க அவங்களோட இது அது விருப்பம் அதுலல்லா நம்ம வந்து தலையணும்னு நானலா வந்து அப்படிதா இருப்பே நானல்லா யாரையுமே எதுவுமே கேட்க மாட்டே எனக்கு அது நமக்கு தெரியல நம்ம நம்ம அந்த கஷ்ட வந்து பட்டிருக்கோன்றதுனால நமக்கு தெரியு அத பத்தி அடுத்தவங்கள அவங் ஒருத்தர் ஹார்ட் எவ்வளவு கஷ்ட ஆகும் அப்படின்ட்டு அதனால நம்மல்லா வந்து நா யாராவது கேட்டாங்கன்னா கூட அது அவங்க இஷ்ட நீ கேக்குறீங்கன்னு சிரிச்சுக்கிட்டே கேட்டு விட்டுருவே ஏன்னா நம்ம வந்து கொஞ்ச முறைச்சுட்டு கேட்டாதா வந்து ஐயோ இவ என்ன திமிர் மாதிரி பேசுறா திமிரு காரி மாரி பேசுறான்ருவாங்க அத எதுக்கு நம்ம அப்படி ஓ பேசணு அதுதா அந்த மாதிரி பேசுறது தப்பு அதனால நம்ம சிரிச்சுக்கிட்டே நம்ம என்ன பண்ணிடுவே ஐயோ இது எதுக்கு நம்ம கேட்குரோ நமக்கு தேவையில்லாத விஷயம்மாச்சே அப்படின்ற மாரி சிரிச்சுக்கிட்டே பேசி விட்டுரு அவங்களுக்கும் புரியவும் புரியாது அப்படியே விட்டுருவாங்க அந்த மாரில்லா ஏன்னா நமக்கு சில நேரங்கள்ல வாய் நிக்கவே நிக்காது என்னன்னா ஏதாவது தப்பா ஏதாவது தப்பா பேசுறாங்கன்னா நமக்கு உடனே கேட்கணும் போல இருக்கு ஆனா என்ன கேட்டா தப்பா நினைச்சிருவாங்களோன்ட்டு கொஞ்ச அப்படியே சிரிச்சுக்கிட்டே கே அது கேட்காமலேயும் இருக்க முடியலல்ல அதனால
எவ்ளோ நாள் தா நம்ம பயந்து பயந்து இருக்கிறது எனக்கு ஒண்ணு புரியல ஏன்னா இப்போ வந்து ரெண்டு பேருமே சம்பாதிக்கிறோ ரெண்டு பேருமே வந்து அவங்கவுங்க இத பாத்துக்கறோ அப்படின்ற போது நம்ம அமைதியா இருக்கிறதுனால என்ன நடக்க போகுது ஒன்னு கிடையாது
நம்ம அமைதியா இல்லாம நம்ம வந்து அமைதியா இல்லாம நம்ம ஏகுத்து பேசுனாலு அது அப்பவு ஒரு மாரி பேசுவா
ஆமா அதுவும் கரண்டு தா
நா அதுலயும் இருக்க முடியாது இதுலயும் இருக்க முடியாது
ஆமா நடுநிலையா
ஆமா கேதா இருக்கு
ம்
ம் வேற என்ன தோழி
ம் இல்ல நான் என்னால என்னன்னா அவுங்க சொல்றவங்க ஒண்ணும் எதுமே பண்ண போறது கிடையாது சும்மா வந்து எதாவது ஒரு ஆ ஆ சும்மா எதா ஒ உதவின் கேட்டா கூட வந்து நிக்க போறது கிடையா ஆமா அது இது எப்படி பேசிட்டு இருக்காங்கன்னு எனக்கு ஒண்ணும் புரியல ஆ எதுனாலுமே இந்த காதுல என் தங்கச்சி கூட நா அதான் சொல்லுவேன் நீ எதையுமே இது பண்ணிக்காத ஒனக்கு நீ ஒரு இது வச்சிருக்கியா நீ ஒரு இலக்க நோக்கி ஓடிட்டு இருக் அத நோக்கி மட்டும் ஓடு அதுக்கு மேல யார் எல்லாரும் டைவேர்ட் பண்ணதான் செய்வாங்க நீ அத பாட்டு கண்டுக்காம நீ போயிட்டே இரு அவுங்க இப்ப அவுங்க பேசறாங்க அவுங்க இது பண்றாங்கன்னு எல் இப்போ நமக்கு என்னன்னா அந்த எமோஷ்
எமோஷ்னலா
இப்போ பேசினா மட்டும்தான் நம்ம அட்டாக் ஆகுவும் மத்தது எதுக்குமே நம்ம வந்து பெருசா வந்து இது பண்ண மாட் டோம் எவனா ஒருத்த சண்ட போட்டானா எது பண்ணாலுமே நம்ம இது பண்ண மாட்டோம் இதுவே வந்து எமோஷ்னல்லா வந்து நம்பள பிளாக்மெயில் பண்ணாலோ எது பண்ணா பன்றாங்கன்னா நம்ம வந்து ஒடனே அடி பணிஞ்சிருவோம் அத வந்து எல்லாரும் புரிஞ்சு வச்சுட்டாங்க அத புரிஞ்சி வச்சிக்கிட்டு அதையே ஃபாலோ பண்றது அதான் அதுதான் தப்பு அத ஒண்ணு பண்ணிட்டு நம்பள வேற டார்ச்சல் பண்ண ஆரம்பிச்சி
ஆமா ஆமா குழந்தைங்க எல்லாம் தூங்கிட்டாங்களா
ஆ தூங்கிட்டா
ம் சீக்கிரம் தூங்கிருவாங்க அப்டித்தான
ஆமா நாங்க எப்பவுமே வந்து அந்த பத்து பத்திரக்குல்லாம் நாளாம் தூங்கிரு நாலா இவ்ளோ நேரம் முழிச்சு இருக்கறது எனக்கே ஆச்சரியமா இருக்கு ஏன்னா எனக்கு ரொட்டீன் அந்த மாதிரியே ஆயிடுச்சு நாங்க சீக்கிரமா காலையில எந்திரிக்குணும் மத்தியானலாம் தூங்கவே மாட்டேன் எப் எப்பியுமே ஆ பாப்பா வயித்துல இருக்கும் மோது கூட நான் தூங்கனதே கெடையாது எனக்கு பழக்கமே இல்ல அதுனால நான் தூங்கினதே கெடையாது இந்த
மத்தியானம் சாப்புட்டுட்டு தூங்குனா ஒரு மாரி இருக்கு
ஆமா நா தூங்குனதே கிடையாது இது வரைக்குமே அதே மாதிரி ஆ பாப்பா வந்து நைட்லா தூங்காம வர்க்குல அப்ப மட்டுந்தா அந்த மதியானோ எந்த டைம்னே தெரியாது அவ தூங்கும்போது நம்ம தூங்கணு அப்டின்றதுக்காக தூங்குணனே தவர மத்தபடி நா எப்பயுமே மத்தியானோ தூங்குற பழக்கமே எனக்கு கெடையவே கெடையாது என்ன டயர்டா இருந்தாலு செரி ஒடம்பு சரியலனா தூங்குவே அதுவு எப்பயாவ்தா ரொம்ப முடியாம இருந்தேனா தூங்குவே மத்தபடி மதியானோ தூங்கி பழக்கமே இல்ல அதனால அந்த பத்தர மணிலருந்து அந்த தூக்கோ வந்துரு எப்டினாலு தூக்கோ வந்துரு தூங்கியே ஆகணு அப்டின்ற மாதிரி நம்ளே நம்ம வந்து கொஞ்சோ உ
நா மத்யானோ படுக்க நேரோ ஃபோன் மொபைல் நோண்டிட்டே இருப்பே எப்டி கண் அசையு தெரியாது ஆமாக் காவே தூக்கோ வந்துரு ஆமா அது தெ தெரியாம நம்ம சாப் மத்யானோ உள்ள சாப்பாட சாப்ட்டு படுத்தேனுவைங்க ரெண்டாத்திரும்ப எலும்பம்போது ஒரு மாரி இருக்கு என்ன சொல்ல மந் த மாரி சொல்லுவாங்க மந்த மாரி இருக்கு ஆ கொஞ் ஜ அப்டி மாறவே செய்யாது டிதா இருக்கு
நீங்க இப்போ ஓ இதெல்லா வாக் நீங்களா போறீங்களா
இல்ல இல்ல போகல அதாவது என்ன வந்து எப்டி சொல்ல
சொல்லல
இல்ல த்ரீ மன்த்ஸ்ல வந்து ஒரு சின்ன ஆப்ரேஷன் நடந்துது ஆப்ரேஷன்னா சின்ன தையல் மாரி போட்ருந்தாங்க.
செரி செரி
கர்ப்பவாசோ வந்து தொறந்துட்டு
ஐய்யய்யோ ஆ ஆ ஆ சரி சரி அதநால பண்ண கூடாதுன்டாங்களா ஆ
என்னோட பெட் ரெஸ்ட் தா எடுக்க சொல்லிருக்காங்க
சேரி சேரி சேரி ஏனா நாளா வந்து ஒரு ஒரு நாளைக் க்கி ரெண்டு மணி நேரங் கிட்ட நடப்பே. அதாவ்து ஒரு மணி நேர காலைல ஒரு மணி நேரோ சாயங்காலோ அந்த மாரிலா நடந்து எல்லா பண்ணிதா நார்மல் டெலிவரிக்கி கொண்டு வந்தே
ஃபஸ்ட்டு இதுல ப இது ஃபஸ்ட்டு காமிச்ச வரைக்கவு அப்டி இல்ல. நல்ல வேலை எல்லா செய்து எடுத்திருந்தோ ஒம்பது மாசோ வரைக்கு வேல ஃபுல்லா எங்க மாமியார் வீட்லதா இருந்தே நானு எல்லா வேலையு செய்து எடுத்து எ த்திருந்தே இப்ப வந்து செகண்டு இது ஒரு தையல் வேற போட்ருக்கா அவுங் பெட் ரெஸ்ட்லல்லா இருக்க சொன்னாங்க அவ்ளதா அது முடிஞ்சு அ அம்மா வீட்லதா இருப்பே அம்மா வீட்ல இருந்தாதா ஒரு வேலையு பாக்க வேண்டாமே சாப்பாடு மட்டு கரெக்டா அந்த நேர த்துக்கு வந்துரு
ம் பாப்பா பாப்பாவயு அப்டியே பாத்துக்கறீங்களா நீங்க? பாப்பா இருந்துக்குமா அம் அவங்க அம்மாகிட்ட பரவால்ல இன் எங்கம்மாவ ஏன் பாப்பால்லா வந்து என்னய வி ட்டுட்டு போவே மாட்டா அவே பெரியவ இருக்கான்ல அவே போவே மாட்டா என்னைய விட்டுட்டு என்னுடைய முடிய புடிச்சிட்டுதா தூங்குவா. அந்த அளவுக்கு அப்டியே இருப்பா அதுவு நானு ப பைய ஃபஸ்ட்டு ஆ ஃபஸ்ட்டு பாத்தோன்னா நம்ம ரொம்ப அப்டியே ஒரு மாதிரி இருப்போம்ல அந்த மாதிரி ரொம்ப செல்லோ குடுத்துட்டே அவனுக்கு. அதனால வந்து அவ போவே மாட்டா என்ன விட்டுட்டு யார் கிட்டயுமே போமாட்டா அவங்க அப்பாட்ட கூட போமாட்டா என் பா சின்ன பாப்பா கூட ஆ அவங்க அப்பா கிட்ட போய் படுத்துரு. ஆனா இவ போவே மாட்டா. ரொம்ப இதுவா இரு தா அதா நா அதுதா நம்ம வளக்கறது
இது நல்லாயிரு அப்டி பழகிட்டுதா
அதுதா பழக்கோ தா நம்மோ அப்டி பண்ணிட்டோ ஆனா ஏ சின்ன பாப்பா வந்து நா எதுமே பண்ல அவள எதுமே கண்ட்ரோலும் பண்லே எதுமே பண்ல அவா பாட்டு அவா உண்டு அவா அதே மாரி அவளுக்கு இதுதா புடிக்கும் அதுதா புடிக்கும் லா கெடையாது எது குடுத்தாலும் சாப்ட்டுருவா ஆனா அவன் அப்டி கெடையாது இதுதா நா என்னென்ன குடுத்தனோ சின்ன வயசுல அத மட்டும் தா அவன் சாப்டுவா மத்தது எதுமே சாப்ட மாட்டா பிடிக்காதுன்றுவ அந்த மாதிரி
ஆ
உங்ககிட்ட பேசுனதுல வந்து ரொம்ப சந்தோஷோ நறைய விஷ்யங்கள பகர்ந்து
ஆ செரி அம்மா ச சரியா
ம்